ஹலோ
ஹலோ வணக்கம்மா
வணக்கம்மா நல்லார்க்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்
என் ஆ நல்லா இருக்கறம்மா
உ உ
இப்போ ஆ நல்லா இருக்கறாங்க உங்க பசங்க எத்தினி பேர் உங்களுக்குமா
மூணு பேரு
மூணு பேரா சரி சரி என்னென்ன பண்றாங்க மூணு பேரும்
ஒரு ம் பி எஸ் சி பே பி எஸ் சி படிச்சுக்கிறாங்க பயோகெமிஸ்ட்ரி பொண்ணு படிச்சிருக்கறா
ஆ
பையன் வந்து எம் எஸ் சி ஐடி படிச்சிருக்கறான்
அ அ
இன்னொரு பையன் வந்து பி சி ஏ எம் சி ஏ படிச்சிருக்கிறான் மூன்டு பேரு மூணு பேரும் ஓரளவுக்கு
ம் ம் ம்
கல்யாணமும் ஆய்டுச்சி
அ அ
குழந்தைகளும் இருக்காங்க
கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாரும் மூணு பேருக்குமே கொழந்தைங்க இருக்கிறாங்களா
இருக்காங்க
ஆ ஆ சேரி சேரி
இப்போதிக்கு வேல எல்லா இல்ல
ஆ ஆ
ம் நீ நீங்க என்ன பண்றீங்கம்மா
நானும் வீட்லதான் இருக்கறேன் இப்போ துணி வியாபாரம் செய்றேன் நானு ஆனா இப்போ வீட்ல இருக்கிறேன்
துணி வியாபாரத்துல வருவாய் நல்லா ஈட்ட முடியுதமா
துணி வரும் வியாபாரத்துல வருவாய் நீட்டு முடியுதான்னா கொரோனா பிரீடுக்கு முன்னாடி
ம் அ
கொரோனாக்கு முன்னாடி நல்லா சேல் ஆகும் ஓரளவுக்கு நல்லா இருந்து ச்சி வியாபாரோ
ஆ
அ அப்பறோ இப்ப கொரோனா வந்த அப்பறம் வந்து கொஞ்சோ வியாபாரம் செட் ஆகல அது ஒரு பக்கம்
கம்மி ஆய்டுச்சா
கம்மியாச்சு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்துச்சு பாருங்க
ஆஹா
ஆன்லைன்ல போய்ட்டு நம்மளுக்கு எது வேணுமோ அது புக் பண்றாங்க இல்லையா இப்ப
ஆமாம்மா.
அ மிஷோ இதெல்லாம் பார்த்து அதில இருக்கிறது பாத்து அதுல என்ன சைஸோ கலரு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி அது புக் பண்ணிக்கிறாங்க
ம் ம்
ஆஹ. ப்ப ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்றளவுக்கு வசதி இருக்றவங்க அதுல வாங்கிட்றாங்க
அதுனால உங்ளுக்கு பிசினஸ் தட்டுப்படுது ஆ
எங்க கிட்ட வாங்குறாங்க
எதோ கொஞ்ச பேரு தா அதுனால
அதனால கொஞ்ச பிஸ்னஸ்ஸு முன்னாடி மாரி இல்ல
ம் ஹும்
முன்னாடி மாரி இல்ல
சேர் சேர்
இந்த சோசியல் மீடியா வந்ததுனால அதுல எல்லாமே பாத்து கத்துக்குறாங்க இப்போது இருக்ற ஜென்ரேஷனுக்கு
ஆ
ஆ சோச சோசியல் மீடியா வந்துச்சுல்லயா
ஆமா
அதனால அத பாத்து எல்லாருமே யூடியூப் ப்ப எதாவ்து தேவயா யூடியூப் எடுத்தமா என்ன சமையல் சமை க்கணு அப்டின் டக்குன்னு போட்றாங்க அந்த சமையல் பேர
ம்
அதுக்கு என்னென்ன சேத்தணுன் அதுலயே எல்லா குடுத்துட்றா
ம் ஹும்
அப்ப என்னாகுது எல்லாமே அதுல ஆ எல்லாமே அதுலயே தெரிஞ்சுக்கலான்ற வாய்ப்புரு வந்திர்ச்சிப்போ முன்னாடியல்லா நம்ளுக்கு முன்னாடியல்லா நம்ளு தெரியலன்னா பக்த்து வீட்டுக்காரங் கிட்ட போய்ட்டு இது எப்டி தெரில அப்டின் கேக்குவோ
ம்
இப்பருக்குற ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த மாரி வாய்ப்பில்ல யூடியூப் போட்டமா பாத்தமா அத பாத்து பண்ணிட்டு போய்னே இருக்லா அப்டின்ற மாரி உலகம் மாறிருச்சு
ஆமா எது தெரிலனாலு அவுங்க ளே நோண்டி தெரிஞ்சுக்கு அதாவ்து விஞ்ஞானம் அடஞ்சிட்ருக்குது நறையா
ஆமா
நா ம் ம் ம் நாகரீகம் பெறுக பெறுக விஞ்ஞானமு அ அதிகரிச் சுட்டு வருது அதனால தெளிவோடு எல்லாத்தையுமே ஒரே எடத்துலந்து எல்லாத்திமே அறி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கி
ஆமா முன்னாடியெல்லா எங்கேயாது போணுன்னா நம்ப
ஆ
யாரயாது கேட்டு போவோ ஒரு ஊருக்கு போணுன்னா எங்க போணு எப் ப்டி போணு எந்த வழின்ட்டு கேட்டு ஒரு ஆள கேட்டு போவோ பஸ் ஏறி அப்டி போவோ இப்ப வண்டி வசதி வந்துர்ச்சி வண்டி வசதி வந்தாலு
ம் ம்
அங்க மேப் போட்டுக்றாங்க நம்ம எந்த ஊருக்கு இந்த ஊர்லருந்து இந்த ஊருக்கு போணுன் மேப் போட்டா
ம் ம்
நம்ம போற வழி கரெக்டாக தப்பான் மேப்பே சொல்லிடு நம்மளுக்கு அப்டியே அத பாத்தே போய்ட்லா
ஆமா அந்த காலத்துல வந்து வழிய கேட்டுட்டு தா போவாங்க ஜனங்களை மூல மூலையா திரும்பி
ஆ
ஒரு வண்டில போனாலோ கார்ல போனாலோ பத்து பேர் கேட்டுதா போக வேண்டிய நிலம இருந்துச்சு
ம்
இப்ப வந்து எல்லாமே இந்த ஃபோன்லயே பாத்து தெரிஞ்சுக்குனு ம் கொஞ்சோ விவரம் கம்மியாக்குறவங்க கூட நல்லா அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறது கூட வாய்ப்பு இப்ப நல்லா முன்னேறிருக்குது
ஆமா இப்ப முன்னேறிடுச்சு ஆமா முன்னேறிடுச்சு இ அப்பல்லா நம் பண்ணுவாங்க ரோட் சைடு ஒரு பெட்டி கடை இருக்கு எப்பயுமே அப்ப அந்த காலத்துல
ஆமா
அந்த பெட்டி கடையில நிறுத்தி கேட்டு வழி எப்படின்னு கேட்டு போவோ இப்ப யூடியூப் வந்தது அதெல்லா தேவையே இல்லாம ஆயிடுச்சு ஓரளவுக்கு முன்னேறிருக்கு அப்படி
ஆமா நெறையவே முன்னேறிக்குதுங்க அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நெறையவே இப்ப சின்ன கொழந்தை கூட டக்குனு எத அது வேறும்னா கேட்டா அது வழி சொல்ற மாதிரி அது அந்த அளவுக்கு முன்னேற்றக்குது
ஆ
எங்களுக்கே இப்போ அந்த காலத்தாளுங்களுக்கு எங்களுக்கே சரியா தெரியாததால அவங்க வழிகாட்டுற மாரி இப்போ நாகரீகம் உருவாங்கி அறிவுத்திறனு கொஞ்சோ வளந்திருக்குது
ம் ம்
அதே நோய் இப்ப எவ்ளோ டாக்டருங்க இருந்தாலு நோயு வேற வளந்துட் வருது அதையு கண்டுபுடிச்சிட்டு வராங்க அதுக்கு மருந்து குடுத்துட்டே வராங்க திருப்பி புது புதுசா இப்போ இதுவு நோயு உருவாகுது மருந்து குடுத்துட்டு வராங்க விஞ்ஞானமு பெருகுது
ம்
வேறாவும் பெருகுது
அதே அந்த காலத்து சாப்பாடு வேற அதனால என்ன ஆகுதுன்னா
ஆமா
சாப்பாடு வந்து அந்த காலத்துல ஊரியால்லா போட மாட்டாங்க இதுக்கு செடிங்களுக்கு இப்பல்லா என்னாச்சு மருந்துதா உணவேன்ற மாரி ஆயிட்ச்சி அதனால ரொம்ப உடலுக்கு வந்து கேடு சாப்பாட்லயே உடலுக்கு கெடுதான பொருட்கள்ல தான் போட்டு அரிசி எல்லாம் தயார் பண்றாங்க இப்ப
ஆமா
அதனால நெறய நம்ம டாக்டர் தேடி போ வேண்டிய சுச்சுவேஷன் தா இப்போ காலை கட்டத்துக்கு ம் ம் ஆமா
அப்ப வந்து இடிச்சு கையில இடிச்சு மிஷின்லலா போகாது எல்லாமே கையில் எடுப்பாங்க சட்னியு கைல அரைப்பாங்க
ஆ அந்த உறல்ல அரச்சி நல்ல அந்த காலத்து சாப்பாடு வேற இந்த காலத்து சாப்பாடு வேறன்ற மாரி ஆயிடு சி இப்ப அந்த காலத்து ஆளுங்க எவ்ள ஸ்ட்ரென்தா இருப்பாங்க இப்ப நம்பள பாத்தோன் வச்சுக்கோங்க நாம இப்டி ஒரு அடிக்கு விழுந்துருவோ
ஆ
அவங்க திருப்பி அடிச்சா நாம்ப விழுந்துருவோ நாம்ப அடிச்சா அவ்ங்ளால அவுங்ள அடிக்க முடியாது அந்தளவுக் ஸ்ட்ரென்தா இருப்பாங்க
ம் அதாவது வந்து எப்படின் சொல்றோம்னா
ஆ
கேஜி மூட்டையிலேருந்து தொண்ணூறு கேஜியு தொண்ணூறு கேஜிலேந் ந்து ஒரு எண்பது கேஜியு எண்பது கேஜில் எழுவது கேஜியு இந்த மாரி கொறைப்பட்டு வர்ர மாதிரி ஜெனரேஷனோ டிய வலுவு கொறஞ்சிட்டே வர்ர மாதிரி ஃபில் எங்களுக் கூட அதே தா ஜனங்களுடைய ஹெல்து கொறஞ்சுகுனே வருது ஆனா அதுக் அந்த கால்த்துல சாப்ட்ட சாப்பாடு மாரி இப்ப சாப்பாட்டுக்கு முக்கியத்துவோ ஒரு சிலர் தா தர்றாங்க
ம் ம்
எல்லாருமே தர மாரி எனக்கு தெரில அதாது அதாவது மஸ்ட் வசதி இல்லாதவங்க என்ன பண்றாங்க வருவாய் ஈற்றத்துக்கோசரோ அவசரப்பசரமா எதாவ்து ஒர் சோர் ராக் வெச்சிட்டு
ஆ
புளிக்கா சட்னி இந்த மார் செஞ்சு வெச்சிட்டு ஓட்றாங்க
ஆமா
காய் ரெண்டு காய் சாப்பற்றாங்க
ம் ம்
ஆ இந்த கஷ்டத்தனால ஓடி திரும்புற ஜனங்க என்ன பண்றாங்க சரியா சாப்பாடு பராமரிக்கறது கெடயாது ஜனங்களுக்
ம் ம் ம்
இதுக்கென்னா பண்ணு ஹெல்த்து கொறையதா செய்யு
ஆமா
எங்க வீட்லே ஒரு அம்மா துண் தோய்க்கற்துக் போனா ஒரு நாலு நாலு மண் நேரந்தோய்ப்பா அங்க
நாலு மண்நேர தோய்ப்பாங்ளா
அந்த மாரி வேலயே செஞ்சுட்ருந்தா சாப்பாட்டுக்கு முக்கியத்துவோ நல்லக் காய்கறி எல்லா சாப்பணு இல்லிங்ளா கவனிக்கனு இல்லயா
ஆ ஆ
வேலயே செஞ்சுட்டுருந்தா
ஆ
இன்னு அதெல்லா நெறய அதுவே செஞ்சுட்ருந்தா மத்தரோ எலும்பு தேய்ம்பு நாங்கல்லா அப்போ தெரில எங்க வயசுக்கு
ஆ ஆ
கொஞ்ச துணி தெ துணி போ வியாபாரம் பண்ணோ எப் அப்படியே எதேதோ திரும்பி ஓரளவுக் கஷ்டபட்டவங்கதா நாங்ளு
ம்
அதோட விளைவுகள் இப்போ ஒரு அம்பது வயசு ஆனதுமே எனக்கு நோய் நொடி வர ஆரம்பிச்சிர்ச்சு
ஆ ஆ எனப் பண்றது வீட்டு வேலையு முக்கியோ ரெண்டுமே முக்கியொன்றபோது ரெண்டுத்திக்கியு டைம் கொஞ்சோ ஒதுக்கிக்கணு நம்ம சாப்பிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி சாப்பாடு சாப்புண்ணு துணி தொய்க்கற்துன்னா துணியு தொவிக்கனுந் அதையு நம்ப எக்ஸைஸ் மாரிதா நம்ப ஒடம்புக்கு
செய்ய வேண்டிதா இல்லன்னு சொல்லல அளவுக்கு அதி மா தண்ணிலா இப்பல்லா தைராய்டு அதிகமா சரியா சாப்பாடு இல்லாம நேர் துக்கு சாப்டாம வச்சுடே இக்கற்து ஈர அதிகமா ஆயி தைராய்ட் வருது அது வருது இது வருது
ம் ம்
ஒரு சிலர் புரிஞ்சுக்காம வேல செஞ்சுட்டே இருப்பாங்க அதனுடைய பின் விளைவுகள் தெரியர்தில்ல அவுங்களுக்கு அந்த மாரி ஆளுங்களுக்கு தா அந்த மாரி இருக்கூடாதுன்னு சொல்ற ஆனா ஒரு ச் ம் முக்கியத்துவம் தெரியாதது தெரிஞ்சுக்கோங்க ஆ நா அது அதுக்கிட்ட சொன்ன சொல்ற ந அ கூட ஒரு அளவுக்கு தா ஆனா இப்ப இக்குற காலகட்டத்துல ஒ சக்தி இல்லாமா பசங்க தா அதிகமா இருக்காங்க ஜனங்கதா அது போட அந்த செலவுக்கு சத் தே இல்ல இருக்குற வரிக்குமா நா நல்லா இருக்கணும் இல்லியா ரொம்ப தேமானத்த கூட்டுக்க கூடாதுன்னு சொல்ற வேற ஒன்னு இல்ல
ம் தெரியுது தெரியுது உன்னப்ப
இப்ப தேமானோ கால்லு மித்ச்சுட்டே இருந்தேல்ல மிஷினு ம் முட்டி தேய்மானம் அதிகமா ஆயிட்ச்சா
மிஷின் மித்ச்சிட்டே இருந்ததுனாலயா தயல் மிஷினா
ஆமா நா ட்ல வேல செஞ்ச இல்லையா நெறைய அதுனால மு ரொம்ப ஒழைப்பு குத்துட்டுக்குறங்க காலுக்கு
ம் ம்
ஆனா நினு சொல்லிக்கிறாங்க இதுல இந்துதா எனக்கு பயோ வந்ச்சு
ம் ம்
அதுலந்து இப்போ நெறைய நடக்கூடாது கண்ட்ரோல்லா நடக்குணுனு இப்போ ஒரு ஆள் கூட்டிட்டு வந்து வுற்ற மாரி வச்சிக்குன வண்டில
ஆ ஆ
ஆ இது சரிமா
ம் சரிமா நன்றிமா
ஆ நன்றி அது மாரி இருக்காதீங்க இதுக்கு மேல நன்றி ரொம்ப ம் செர்